நான் சனியன்
உம் நான் நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க
செரி செரி என்ன பண்ண போறோம் நைட்ல படுத்தாச்சு எல்லா பிள்ளை பிள்ளைங்களும் படு ங்க நானும் படுத்தாச்சு
உம் தம்பிங்கள இன்னைக்கு எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போனீங்களா ஸ்கூலு லீவு தானே இன்னைக்கு
பசங்க டியூஷன் போனாங்க ஈவினிங்கு
ஆஹ் வார ஆஹ் வாரத்துல ஒரு நாள் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போங்க பாவம் அவங்களுக்கும் மைண்டு சேஞ்சாக இருக்குல
ஆ சண்டே போவோம் சிஸ்டர் எதாவது படம்னா போவோம் பார்க்குக்கு போவோ மத்தபடி சாட்டர்டே எல்லாம் எந்த பிளானும் இல்ல நானும் எனக்கும் நான் வந்து இங் இருந்து சிங்கப்பூர்ல இருக்க கம்பெனிக்கு ஹெச் ஆரா வொர்க்
ஓ அப்ப
ஆமா இங்க ஆஃபீசு நா ட்ரை பண்ணது சிங்க ப்பூரு
ஆ ஆ
அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அங்க லெவி கட்டணுல்ல நம்ம அங்க போனுனா அதனால அவங்க வெவரமா என்ன பண்ட்டாங்க இங்க ஆஃபி ஸ் வெச்சு குடுத்து பாக்கற மாரி வெச்சுட்டாங்க ஆமா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபிஸ் மாரி வெச்சி குடுத்துட்டாங்க
ஓ செரி செரி இங்க இங்கயே ஒரு சின்ன ஆஃபிஸ் மாரி இருக்கா இல்ல நீங்க வீட்ல இருந்தே பாக்குற மாரியா
ஒரு ஒரு கிலோமீட்ரு போனு அவங்க பாக்க சொன்னது நம்ம வீட்டுக்கு நியர் பை அப்டி பாருங்கன் சொன்னாங்க கெடைக்கில கட அப்றோ அவங்களே யார் மூலமோ பாத்து டக்குனு ஒரு கடைய பிடிச்சு வெச்சுட்டாங்க இப்போ அங்க மார்னிங் செவன் ஓ கிளாக் போயிருவே போயிட்டு மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவே
ஓகே சிஸ்டர் இது எப்படி நீங்க ஆள் வந்து நீங்க உங்களுக்கு ஆள் குடுத்துருவாங்ளா இல்ல நீங்களா ஆள் தேடி இன்டர்வியூ எடுக்கணுமா
அதெல்லா எதுமே நமக்கு கெடயாது ஃபுல்லா இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் க்ஷன் கம்பெனி
ம் ம்
இங்கிருந்து ஒரு ஒர்க்கர் இப்ப போறாங்கனா அவங்களோட டீடெயில் நம்ம ஆல்ரெடி அவங்க வேற கம்பெனியில இருந்ருக்கலா கோர்ஸ் முடிச்சிருக்கலா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு அவங்களோட ஜஸ்ட் அவங்களோட பாஸ்போர்ட் வாங்கி நம்ம அப்ளை பண்ணி பாத்தாவே தெரிஞ்சிரு எம் ஓ எம் ல சோ அத வெச்சு அவங்களோட இத எடு க்கணு சப்போஸ் வரவங்க புதுசா வு வருவாங்க புதுசா வரவங்களுக் கு நம்ம இந்த கம்பெனி சொல்லணு அவங்களுக்கு கோர்ஸ் போடணு அவங்களுக்கு டாமெண்ட்ரி அலர்ட் பண்ணணு அவங்க கோர்ஸ்ல இங்கிலீஷ் தமிழ் இருக்கு ஆமா ஆமா தமிழ்ல குடுத்துருவோ ம் ம் இப்ப ரொம்ப படிக் காதவங்கலா வருவாங்க தெரிமா
ஆமாமா
ஒரு டென்த்து டென்துக்குள்ள தான் படிச்சிருப்பாங்க செல பேர் பிப்த் தா படிச்சிரு பாங்க ஒண்ணுமே தெரியாது இந்த மாரி கொட்டாம்பெட்டி இந்த மாதிரி ஊருங்கெல்லா ஆஹ்
ஓ ரொம்ப ரூரல் ஏரியால இருந்து வர்றவங்க த ஒண்ணு தெரியாது உம்
தெரியு நம்ம பேசுறதே அவ்ங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது
ஓ சேரி சேரி
அவங்களுக்குகெல்லா நா சொல்லணு இங்க இல்ல நான் உங்கிட்ட சொல்றக்கு என்ன டுவெண்டி டு குடுக்குறாங்க எனக்கு
ஆஹ் பரவாயில்லங்க நம்
ஆனா டைமிங் ஓகே பெரிய விஷ்யோ அது உண்மதா
ஆனா செவனோ கிலார்க்கு றது ரொம்ப ஏர்லியர் கிடையாது செவனோ ஓ கிலாக்கங்கறது பசங்கல்லா எப்டியு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க உம் அதுதா
அம்மாப்பா கூடவே இருக்காங்க என்னோட அம்மாப்பா
அதனால மேனேஜ் பண்ணிக்கிறீங்க
க்குவாங்க மார்னிங் அதுக் அதுக்கு மேல என்ன பண்ணனமோ அத கொஞ்சோ வெள்ளனே எந்திரச்சு நா பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடணும் குடுகுடுன்னு வரணும் இன்னொன்னு என்ன பக்கத்தல ஆபீஸ்சு ரொம்ப பக்கோ இல்ல நம்ம பைக் எடுத்தோனா ஒரு ஒரு
ஓம் ஓ ஓ ஓ சேரி சேரி கொஞ்சோ கஷ்டமா யிருக்கு
ஆஹ் ரெண்டு பசங்கன்னு சொன்னோனே நீங்க வந்து போய்க்கங்க வந்து குங்க ஆனா கரெக்டா இருக்கணு நம்ம ஆபிஸ் ஒர்க்லன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ மூணு வருஷமா பாக்குறேன்
சேரி சேரி இப்ப எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடலாமா
இதுலயா இதுல ஜாயின் பண்ணலா இப்ப இப்போ ஜ இப்போதைக்கு நான் எனக்கு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நம்ம அக்காவே கேட்டாங்கதான் அவ்ங்க கேட்டாங்க அத சார்ட சொன்னதுக்கு வெய்ட் பண்ணுமா நம்ம ஆபீஸிசே
ஆஹ இல்ல நா என்ன கேக் ம்ம் ம்ம் செரி செரி பெ பெரிசு பண்ற மாரி அவங்களுக்கு இது இருக்கு ஆஹர செரி செரி
சோ அத வச்சுட்டு கண்டிப்பா கேப்பாங்க வேக்கன்சி வேகன் வரு கண்டிப்பா நா சொல்
ஆ ஹா வேகண்ட் வேகண்ட்டு இருந்த சொல்லுங்க உம்
கண்டிப்பா கண்டிப்பா
உம் ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டில்ல நம்மக்கு யூஸ் பண்ணிக்கணோம்ல ஒரு நம்பிக்கையா ஒரு இது ஒருத்தருக் பண்ணுறாங்காநாப்போ நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாமல
ரொம்ப நம்பிக்க நம்ம மேல நம்ம மேல ரொம்ப நம்பிக்க நம்ம பொறுப்புதா அந்த ஆபிஸே
இன்டர்வியூ வச்சு நம்புறாங்கன்னா நம்மலா ப்ப எந்த அளவுக்கு அவங்கள ஒரு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ம் ம் ஒர்க்க எல்லா அப்பர பஸ்ட்டு எப்படி சொல்லி சொ சொல்லிக் குடுத்தாங்க
ஃபஸ்ட் இது வந்து எப்படினா நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தே இப்போ நெறைய ஏஜென்சி மூலம்லா நம்பர் கெடைச்சது இது வந்து எம் மாமனார் வந்து இவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்கலா இவங்க சிங்கப்பூர்ல இருந்து வருவாங்க போல அவங்க சவாரி போவாங்க போகும்போது பிக்கப் பண்ட்டு வரும்போது இந்த மேரி நம்பர் கொடுப்பாங்க போலருக்கு அவங்களோட நம்பர் இவங்க வச்சிருந்தாங்க ஜெஸ்ட் அவங்களுக்கு பார்ட் பணனு ரெசும அனுப்பிவிடுப்பா அவங்க என்ன சொல்றாங்க
ம்ம்ம் என்ன சொல்றாங்கனு பாப்பொனு அணிக்கே ஒரு வருஷ ஆச்சு ம் ஓ ஆஹ் ஓ ஓஓ
ஸ்டூடெண்ட் விசால போலான்னு சொல்லி எறங்கிட்டே அதுக்கப்பற இவங்கட்ட எதுக்கோ ஒரு தரவ கேக்க்கலாம்னு ஒரு வருஷ கழிச்சு திரும்ப கேட்க போது அவங்க கால் பண்ணி என்ட்ட பேசிட்டாங்க இப்ப வந்து எனக்கு இங்கே அவங்கள எடுக்க முடியல ஆனா வந்து எனக்கு ஆள் தேவ நீங்க எனக்காக இந்தியால இருந்து வேலை பாக்க முடியுமனு கேட்டங்க அதுக்கப்பற நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு கேக்கு போது அவங்க ரிலேஷனு இங்க இருந்திருக்காங்க லோக்கல்ல
ஓ சேரி சேரி உம் அவங்கல வந்து எனக்கு ஆபீஸ்ல ம் ம் பரவல்ல இந்த மாரி உம் உம் ப்ப பரவால்ல இதெல்லா வந்து ஒரு லக்கு தா ஏன்னா நம்ம இருக்க இருக்கிற எடத்துலயே நமக்கு ஆபீஸ் கெடைக்கறிறதுங்கிறது நம்ம எதிர்பார்க்காததுல இதெல்லா ம் ம் ஆஹ்
டைம்ல இப்போ இப்ப வருவாங்கதா இயர்லி ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்த் ஒன்ஸ் வருவாங்க அவங்க வீடு இங்க ஒரு வீடே கட்டி பால் காய் வச்சிட்டாங்க நம்ம ஆபிஸ்க்குப் முன்னாடி இதெல்லா வந்து எத் எதார்த்தமா நடத்துதுதா அவங்க வந்து செய்யணும்னு நினைச்சு தெரியல அதாவது எடம் வாங்கி வீடு கட்னதுல்லா கடைசியில அங்க பார்த்தா நம்ம ஆபிஸு அங்கனே உஹ்ம் சோ இப்ப எல்லாமேஒன்னா போச்சு
ரெகுலராக வருவாங்களா சிங்க பூர்ல இருந்து
ரெகுலரால்லா வரமாட்டாங்க இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ சிக் சிக்ஸ் மந்த்துக்கு மே எயிட் மந்த் இருக்கு வந்துட்டு போய்
ஓ சேரி சேரி அவங்களுக்கு வந்து சிங்கப்பூர் இங்க இங்கதான நான நம்ம ஏரியாலில தா உங்க ஊரா இல்ல வேற
அவங்க அம்மா அப்பா இங்கதான் நேட்டிவா
ஓ
இவர் சார் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்னு அவங்க பிள்ளைங்க அவங்க சிட்டிசனு அவங்க ஒய்ஃபு அங்கேயே சிட்டிசன் ஆயிட்டாங்க. உம் இப்ப இத வெச்சு போயிட்டு இருக்கு நா அவ்ளோ ஒரு பிரலியன்டால வேல பாக்க மாட்டே உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சத வெச்சு வேல பாப்பே
அத இல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டா நம்ம எந்த ஒர்க் வேணா பாக்கலா எனா நமக் படிக்கும் போது ஜஸ்ட் நம்ம நாலேஜ் மட் டுதா கேதர் பண்ண முடியு ஒர்க்கீங்ளா நம்ம ப க கத்துக்க கத்துக்க தா நமக்கு வரு யாருக்கா இருந்தாலு செரி அது வந்து ஒர்க்கு கத்துக கத் கத்துக்க தா நமக்கு நாலேஜ் வரு படிக்கிறதுங்கறிறது வேற புக் புக்குக்குள்ளே இருக்கிறத மனப்பாடோ பண்ணி எழுதரது அதே எல்லாரு எழுதிருவாங்க இதெல்லா கத்துக்க கத்துக்கதா வரு
ஆமா சாரோட அங்கே அங்கே ஒரு பொண்ணு சரண்யானு ஒர்க் பண்றாங்க அ மின்
ஓ செரி செரி
அவங்களுக்கு எச் ஆர் மாரி ரி நம்மள போட்ருக்காங்க இங்க
ஓ சேரி சேரி சேரி
இப்போ சார் நா இந்த பொண்ணு இன்னு ரெண்டு பேரு இருக்காங்க அவுங்க சைனீஸ் நீ அஞ்சு பேருந்தா அட்மின்ல நேம்ல இருப்போ ஏன்னா அந்த ட்ரைனிங் ரெக்காடல்லா ஆ இருக்குள்ள அது எல்லாமே என்னோட இதுல தா இருக்கு கண்ட்ரோல்ல அதுல ம்ச் அதுல தெரியுல நம்ம நம்ம எவ்வுளோக்கு நம்ளோட ஸ்டேஸ் எவ்வுளோக்கிருக்கு என்னான்டு
ஆமாம்மா பரவால பரவால பரவாலங்க டெவலப் பண்ணா இங்கியே பெருசா டெவலப் பண்ணா பாருங்க
கண்டிபா அததா அக்காவு ஃபஸ்டு ஃபஸ்டு அதா கேட் டாங்க ஒரு ஒரு ஒன் இயர்ல கேட்டாங்க நா உடனே கேட்டே சார்ட்ட ஃப்யூச்சர்ல இங்கிருந்தேதா எல்லா வேல பாக்கற மாரி யாரயுமே வந்து சிங்கப்பூருக்கு எடுத் த்து ஒருத்தோவ்ங்களுக்கு லெவி கட்டி நம்ம கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி அதல்லா பெரிய லெவல்ல ஆய்ட்
ம் சேரி சேரி சேரி சேரிங்க
ம் கண்டிப்பா வாய்ப்பு வரு
அப்புறோ க்ளைமேட்லா எப்டிருக்கு இங்க மழ வ ர மாரி இருக்கு உங்க எ
இங்க மழ பேஞ்சுச்சே ஈவ்னிங் வந்து செரியான மழ பேஞ்சுச்சு
ம் அப்படியா இங்க மழ இல்ல ஆனா க்ளைமேட்டு மேகமூட் டமா இருக்கு அ கொஞ்சோ ஜில்லுனு காத்தடிக்குது
இங்க எல்லா அடிச்சு நல்ல மழ பேஞ்சு செரியான மழ பேஞ்சு ஓஞ்சுருக்குது
ம் இங்க வெதற ஒன்னு வர் ர்ல வர் கு சேத் இ நாளைக் ச சண்டே வேற இல்ல கொஞ்ச நேரோ நாங்க காலைல சண்டே லேட்டாதா எந்திரிப்போ எப்பயுமே பத்து மணி ஆய்டு இல்ல இல்ல ஒவ்வொருத்தரு வீட்ல வந்து ஸ்டி டா இருப்பாங்க மா
ஆம்
காலைல ஆறு மணி ஏழு மணிக்குலா எந்திரிச்சிரணும்பாக ஆனா எங்க வீட்ல சண்டே மட்டு யாருமே ரெஸ் ஸ்ட்ரிக்ஷன் கெடையாது சண்டே வந்து நீங்க எத் எத்தன மணி வரை க வேணாலு தூங்கி எந்திரிக்கலா
ஒ ஹோ ஆனா சண்டே தானே தூக்கமே வரமாட்டிகுது
ஆமா அது நம்ம ரெகுலரா அஞ்சு நாள் எந்திரிச்சறோமா அதனால சண்டே தூக்கோ வராது
எத்தன மணிக்கு எந்திரி ப்பிங்க மார்னிங்
காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிப்பே சிஸ்டர்
ஃபைவ் தேர்டிக்கு ஓ கே ஓகே சிஸ்டர் ஓகே நா கூப்பரே இப்ப உங்கள கொஞ்ச நேரம் கழிச்சு
ஆ ஆ ஓகே சிஸ்டர் ஓகே
கே ஓகே